ஹலோ கேக்குதா ஓ என்ன வந்துட்ருக்கே
படுத்துட்ருக்கே
சாப்டாச்சா
ஓ சாப்ட்டு எனக்கு நகுரவே முட்ல நா
என்ன சாப்ட அப் ப்டி
குஸ்கா
ஏ எனக்கு புடிக்கு
ஆ
நானூ நானூ எஸ் ஸ் பிரியாணிஸ்
எஸ் எஸ் பிரியாணியா
ம் ஆம்
எனக்கு எஸ் எஸ் பிரியா ணியா ரொம்ப பிடிக்கு
ஆ எனக்கு புடிக்காது
ஏ
அது வந்து மந்தி மாரிதான இருக்கு அதோட ரைஸு ஆனா அது பிரியாணின் வாங்கே எனக்கு அது புடிக்காது
கு அதுவு மறுநாள் சூடு பண்ணி சாப்ட்டா செம்ம டேஸ்டு
ஏ நா இதுரைக்கு ரெண்டு தடவைதா சாப்ட்ருக்கே இப்ப சாப்ட்டதா ரெண்டாவது தடவ ஆனா எனக்கு புடிக்கல ஆனா அதுக்கு அவங் தொட்டிக்க என்னென்ன மோ தர்றாங்க அது மட்டு பிடிச்சிது
அது அந்த கத்திரிக்கா சூப் பரா இருக்கு
கதா நல்லா இருந்ச்சு ஆனா இன் ய்யயோ எங்க அம்மா எங்கத்த இருக்காங்களடி எங்க அம்மா வந்து ம நாங்க நா இன்னைக்கி துணி எடுக்கிறதுக்கு ஒரு கடைக்கு போனன்டி
ஆ
துணி எடுக்கு போனே நானு இன்னைக்கு காலேஜுக்குலா ட்ரெஸ் எடு க்கணமா அப்ப துணி எடுக்
நானுந்தான வந்தே
அதா எ ஃப்ரெண்டு நீ வரல எ ஃப்ரெண்டு தா வந்தா
உ ஃப்ரெண்டா ஆ
ஃப்ரண்டு தாண்டி வந்தா நீ வர்ல நீ வர்ற சொன்ன ஆனா வர்ல ஆனா எ ஃப்ரெண்டு தா வந்தா
எந்த ஃப்ரண்டு
ஃப்ரண்டு மூக்குத்தி குத்திருப்பா
ஐயோ அவ்வளா
ஆ எனக்கே அ அவ வந்தாளா அவ வந்டு நான் னு அவளோ ஒரே மாரி எடுக்கலா சொல்லி பாத்தா நா எடுத்துட்டு வந்ட்டே அது எட்ரி சொல்லி அவ எடு எடுத்தாளா என்னனு தெர்ல எனக்கே
ஆ
ஆ அந்தப் போலோ ஒரே பைத்தியக்காரி என்ன பண்ணிருச்சு முன்னாடியே அவங்க அத்தாவே அ ம்மாவ கூட்டு அல அலான்னு அலஞ்சிருச்சு என்ன பண்ணிருச்சு நேரா இந்த கடைக் வராம நேரா வேற ஒரு கடைக்கு போயிருச்சு அந்த கடையில பாத்தா ரேட்டு வேற் ஆனா கலெக்ஷன் நல்லா இருஞ்சா அம்மெடி அவளுக்கு அங்க ஆனா ரேட் அதிகோ இந்த கடையில பாத்தா ஆ ஒ ஆஃபர் செரியா என்ன ஆஃப் நா ஏழாயி ருவாய்க்கி வாங்குனா மூவாயிரத்தி ஐநூறு ரூபா குடுத்தா போதுன்ற ஆஃபரு நா வாங்கும்போது வாங்குறே வாங்குறே ஏழாயிரோ ஆகவே மாட்டிகுது
ஆ ஏ பாத்து பாத்து வாங்க்னியா
இல்லடி நா நா வந்து கண்ட கண்ட மேனிக்குல்லா நா வாங்குல நானு எது தேவையோ அது தா நா வாங்கிட்ருந்தே
நீ வந்து எப்டி எடுத்த எப்டி எடுத்த குர் த்தி மாதியா
எப்டி எடுத்தேனா ரெண்டு கோட் செட் எடுத்தே
கோட்செட் ஆ சரி
கோட் செட் எடுத்தே உனக்கு நா ஃபோட்டோ அம்ச்சே நா நானு
இல்ல
அவளுக்கு அம்ச்சிருப்பே நெனைக்கிறே
ஆ மா நீ அவ்வுளுக் க்கு தானே அனுப்புவே அவள தவற வேற யாருக்கு நீ அனுப்புவே
ரெண்டு கோட் செட் எடுத்தே மூணு ஷாட் குர்த்தி இருக்குல அது எடுத்த அதுல அந்த மூன்னு ஷார்ட் குர்த்தில ரெண்டு வந்து ஷர்ட் டைப்பு பட்டன்ஸ் இருக்கு ஆனா ஓபண் கெடையாது காலர் பட்டன் மட்டுந்தா ஓப்பன் மாரி இருக்கு ஆனா பட்டன்ஸ் இருக்கு ஷ ரெண்டு மூணு ஷார்ட் குர்த்தி ஆ ரெண்டு ஃபேன் டு ஆ ரெண்டு கோட் செட்டு அப்புறோ எங்க அம்மா ஒரு டாப்பு அப்புறோ ஒரு லெக்கிங்கின்னு எடுத்து தாங்க எங்கம்மா
ஓ ஷார்ட் குர்த்தி எடுக்க மாட்டேன்னு சொன்னே
நான் ஷார்ட் குர்த்தி எடுக்க மாட்டேன்னு தா சொன்னே ஆன ரொம்ப சின்னதா இருக்கு ஆனா நீங்க இந்த கடெய்ல ரொம்ப சின்னதா இருக்குற ஷாட் குர்த்தியு இருந் சேரி ம்ச் அதாவது நா கரெக்ட்டா நம்ம ஹிப் ஹிப் இருக்குள்ள அது வரைக் குந்து இருக்கு. அந்தளவு ஷாட் குர்த்தியு இருந் சி அத எடுக்குல நானு. ஏன்னா வெச் வெச்சி பாத்தப்பவே எனக்கு ரொம்ப சின்னதா தெரிஞ்ச்சி இப் வந்து கி பின்னாடி நல்ல லென்த் பாத்திருக்கே பின்னாடி நல்லா ஹிப்யூ தாண்டி கீழ நல்லா லென்த் தெரிஞ்சிச்சு அதனால எனக்கு இது புடிச்சிருந்துச்சி. உனக்கு நா அனுப் ச்சூட்றே செரியா ஃபோ
அனுப்பி விடு, அனுப்பி விடு
நல்லா இருந்த்ச்சி அப் ப நா அது எடுத்தே. ஷாட் குர்த் தி அது எடுத்து அப்றொ இது தெல்லா எடுத்தே அப்போ நா நல்லாதா இரு இதீன் நாங் கலெக்ஷன் இருக்காதோன் நெனைச்சி போனே. ஏன்னா என்ன க்ளியரன்ஸ் சேல் தான இது
ஆ அன்னக்கி நீ சொன்னன் நாங்கொரு கடக்கி போனோ நானு என் ஃப்ரெண் டோ கசினு அங்க போனா நல்லாவே இல்ல ச்ச் ஒருமார் இங்கெப்பிடி இருந்தூச்சி? டாட் குருத்தி குர்த்தி. அங்க வந்து எல்லாமே ஒரு மார் பெஸ்டிவ்க்கு போர்ட்ற மா ரி இருந்ச்சா அதுவு ரேட்டு வேற ஒரு மாரி எடுக்கணுனே தோண்ல
பண்ணிருந்திருக்குணு நீ வந்துட்டு மேலாப்புல பாத்திருக் முன்னாடி போனதுமே பெஸ்டிவ்க்கு போட்ற மாதிரியான டிரெஸு தா இருக்கோ நா பாத்த வரைக்கு முன்னாடி போன ஒன்னே அதா இருந்ச்சி எனக்கு என்னடா இது இதுவே இருக்கே. அதுவு ரேட் இருந்ச்சி ரெண்டாயிர்த் தி ஐந்நூறு, ஆய்ர்த்தி நானூறு அப்டி இருந்ச்சி ச் நா ஆனா உள்ள கொஞ்சோ போயிட்டு நல்லா தேடி பாக்கணு நா உ அங்க அந்த அந்த ஃப்ளோர்ல் போட்டு அல அலன்னு அலஞ்சே நானு
அங்க போனியா நீயி
ஆமா அன்னிக்கி போய்ருந்தே நானு இன்னிக் மறுடியு போன உ நீ நீ வேற கடைக்தான போன
ம்
தேட்ண செரியா நல்லா பாத்தப்ப எனக்கு ஸ்டாடிங் பாத்தப்பு எனக் எதுவு செட் ஆத மாரி தாண்டி இருந்ச்சே
செரி
ஸாடிங் பாத்தப்ப எனக்கு எது செட் ஆகாத மா தி இருந்ச்சு
ம்
ஆனா அதுக்கப்புறோ நா நல்ல தேடி பாத்தே டி எனக்கு ஷாட் குர்த்தில்லா செவன் ஹண்ரட் இருந்ச் ஆனா அதே மாரி ஷாட் குர்த்தி த துணி ரொம் ப நைஸு அது ஆய்ரித்தி ஆய் ருவா அப்டி இருந்ச்சு அப்போ நா அது எடுக்குல எழ்நூரூபாய்க்கு இருக் குற ஷாட் குர்தி தா எடுத்தே
நீ நீ வந்து இது என்ன தெரியுமா நா போனு சரியா நாங்க போனப் போ என்னாச்சு ஃபஸ்ட்டு ஒரு கடைக்கு போனோ செரியா அங்க வந்துட்டு அ து வந்து நா இதுல பாத்துப் போனே இன்ஸ்டால பாத்து போனே அதுலா எனக்கு புடிச்சுது அது பாத்துட்டு போனா நெனச்சே சே அது வந்து வேற பிரான்ச்சு வேற ஊர்ல இருக்கு அப்ப அங்க இருக்கற்லா இருக்காதா இரு கோ அப்டின்ட்டு பாத்தா என்ன வீடியோல என்னலா காமிச்சாங்களோ எல்லாமே இருந்துச்சு குர்த்தி டூ பீஸ் செட்டு ஜீன்ஸ் எல்லாமே இருந்ச் சூப் ப்ரா இருந்து சு ஜீன்ஸ்ல பூக்கி எல்லா போட்ருக்கோல்ல ரேட் எப்டி இருந்துச்சு இங்கதா ஒரு நிம்ஷோ இரு இங்கதா பில்லு இருந்துச்சு
அ நா வந்து அந்த கடையோட மென்ஸ் வேர் நா வந்து இதுல பாத்துருக்கே இன்ஸ்டால
டே மென்ஸ் வேர்தா எப்டி தெரியுமா ஃபஸ்ட்டு ஃபளோரு மென்ஸ் வேர் தா மேல் ஃப்ளோரு மென்ஸ்வியர் தா கீழ ஒரு ஸ்டெப்பு போகுது அது கீழே போனா உமென்ஸ் வேரு மென் அ ஜீன் வந்து எயிட் டபுள் நைனு
ஜீனா ஆ
அ அதுக்கப்பறோ டாப் ஒன்னு வந்து ஃபை டபுள் நைன் இன்னொன்னு வந்து சவன் ஃபிஃப்டி இன்னொன்னு வந்து சிக்ஸ் ஃபிஃப்டி
ஃபை டபுள் நைன் சவன் ஃபிஃப்டி சிக்ஸ் ஃபிஃப் பரவால்ல இங்கெழி இங்கருக்குற அ இதே ரேட்டு தா ஆனா எ ன்ன இங்க வந்து இந்த ஆஃபர் இருந்ததுனால எனக்கு இது வந்து அ எனக்கு இது வந்து அவ்ளோ இதா தெ
இது வந்து இங்க இதுவே மூவாயிரூவாதா மூவாயிருவா ஆயிரு ச்சு ரெண்டாயிரத்தி தொள்ளாயிருவா கிட்ட ஆயிருச்சு அப்போ அப்பா அதுக்கப்புறோ நாங்க வேற ஒரு கடைக் போனோ நா என்ன நெனச்சே அப்டின்னா எரு சரி எ ஃப்ரெண்ட் ஒருத்தி அங்க போறேன்னா அவ அங்க போய் பாக்கட்டு நா இங்க போய் பாத்துட் டு அ எங்க அப்பா என்ன சொன்னாருனா இங் கசின்ருக்கால அவள கூப்டுக்கோனாரு பாத்தா அவங்க அப்பா வந்து சண்டே ஆனா வெளிய விட மாட்டாராமா அது ஒரு மாரி சண்டேஆனா வெளிய விட மாட்டாராமா அப்போ அவ வந்து டியூஸ்டே அவளுக்கு கொஞ்சோ ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸ்ல்லா வாங்கணுமா நா சொன்னே அவளுக்கு அவளுக்கு கொச்ச கொச்ச கொச்சன்னு வந்துருச்சு அ இன்னைக் வரலஅவ இன்னைக்கி நீ ஒரு நிமிஷோ இரு இங்க என்னமோ சொல்லிட்டுருந்த நடுல பேசாத மூஞ்சில கொத் கொச்ச கொச்சனு வந்துருச்சு அவளுக் க்கு இங்க
துனால எதோ யூஸ் ப பண்ணாளா
யூஸ் பண்ணனால இல்ல வெளியெல்லா போறால நா நா எதுக் க்கு நா இது போட்றே மூஞ்சி கி மறைக்கருக்கு டஸ்ட் அலர்ஜி தா போடுறே இந்த புள்ள என்ன போடவே விட மாட் குது நானு கட்டிட்டு போனா டிகலட்ரி டிகல்ட் கல்ட்ரி கல்ட்ரி ஏன்டினா டி நீ போட்டா ப்ப நீ மட்டும் நல்ல பிள்ளயாரு நா மட்டு இதயிரலா அப்டிங்கறா அப்ப சேரினு சொல்லி அந்த பிள்ளக்காகதா கல்ட்டிட் ஆனா நா டக்குன்னு வந்தோனே மூஞ்சிலா கழுகிடுவே இவளுக்கு என்ன ஆயிர்ச்சு ஃபுல்லா பிம்பிள்ஸ் வந்துருச்சு ஒரு மாதி ஒரு மாரி நம் நம்மளுக்கு பார்த்தாலே ஒரு மாரி இருக்கும்ல அந்த மாதிரி
ஏ ஆனா ஸ்கின் கேர் எலாம் வந்து முட்டு இது ஆர்டர் பண்றது தான் நல்லது
ஆர்டர் பண்ற ஆஹ் ஆர்டர் பண்றது நல்லது நேர்ல இரு இருக்குது நாங்க அன்னைக்கு போனம் சரியா எங்க அப்பாக்கு
நேர்ல இருக்குது நானும் கேள்விப்பட்டிருக்கேன் ஆனா அங்கெல்லாம் ரேட் கம்மி அப்படில்லாம் சொல்லி நேர்ல இருக்கு கேள்விப்பட்டிருக்கேன் நானே ஆனா என்ன நாங்க போனது இல்ல அப்போ அத அது எதனால ரேட் கம்மியா குடுக்குறாங்கன்னா என்னது எக்ஸ்பீரி ஆக போகிறது அப் அப்படின்னு இருக்கிற ப்ராடக்ட்ஸ வந்து கிளியரன்ஸ் பண்றதுக்கு வேண்டிட்டு அது மாதிரி ரே கம்மியா கொடுக்குறாங்க இதான் நான் கேள்விப்பட்டிருக்கேன் அதனால் நான் வந்து இந்த ஸ்கின் கேர் அதுனா நான் ஆர்டர் புஸ் பண்ணி தான் வாங்க
இது என்ன தெரியுமா நேர்ல போய் வாங்கனம்னா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஆப் ல போட்டு பாப்பாங்க அவங்க அந்த ஆப் ஆப்ல போட்டு பாத்து அந்த ஆப்ல எந்த ஆஃபருக்கு வருதோ அந்த ஆஃபர் கொடுப்பாங்க நான் வாங்கினதுல மோஸ்ட் அப்படிதான் அப்படி எக் நான் அந்த மாதிரிலாம் குடுக்கல அது வந்து அந்த ஆப்ல என்ன இருக்கோ அது குடுப்பாங்க நேர்ல போய் வாங்கினேன்னு தெரியுமா மேக்கப் புராடக்ட்ஸ் எதோ வாங்குற அப்படின்னா போட்டு பார்க்க பாக்கலாம் ஸ்கின் கேர் வாங்குறன்னா அவங்ககிட்ட கேக்கலாம் இந்த இஷ்யூ இருக்குங்க என்ன போடலாம்
ட்டாகு தன் பாத்து வாங்லா
அ ஸ்கின் கேர் போட்டு பாத்து வாங்க முடியாது ஆனா அவங்ககிட்ட கேக்லா எனக்கு இந்த மார்ருக்கு இது ரெண்டு இப்ப ரெண்டு நீ வாங்குறன் வெச்க்கோ ஒரு சீரமு ஒரு மாய்ஸ்ட்சுரேசரு வாங்கற இது ரெண்டுமே ஒட்டுக்கா போட்டா செட் ஆகுமா அப்பலா கேக்கலா அது இல்லாமே போ வந்து எதோ ஆஃபர் போய்ட்ருக்காமா அவங்க ஓன் பிராண்ட்ல இருந்து ஆஃபர்ல போயிட்டிருக்காமா போ இவ சொன்னா வந்து இவளுக்கு கொஞ்சோ ரெண்டு மூணு எடோ சொன்னே இது போடு சரியாகு அப்டின்ன அப்போ போடுறேட்ருந்தா அ போயி நேர்லயே போய் வாங்குறே அப்டின் சொல்லிட்ருந்தாலா நா போயி துணி எடுக்க எண்ட சொன்னா நம்ம ஒட்டுக்கா போலானா எங்க அப்பா அதுதா சொன்னாரு சே நா போ பாக்கலா அதுக்கப்புற நீ அவ கூடையே போய்க்கோ அப்டின்னாரு அதுனாலதா நா வந்து இந்த துணி கடைக்
பா விடு விடுவாரா டி இரு டி சார்ஜ் ரொம்ப கம்மியா இருக்கு இப்பதா பாத்தே சுட்ச் ஆஃப் ஆவா போது நா கூப்புட்றே